கேக்குதுங்ளா எப்பிங்க இருக்கிங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கிங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்கிங்க
வர்க் ஃப்ரம் ஹோம்தாங்க பண்ற என்ன பண்றீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம்தா பண்ற
ஆ செர் செரிங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க
பி சி ஏ படிச்சிருக்கே நீங்க என்ன பண்றீங்க?
நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
நா பிளஸ் டூ தாமா
செரி சேரி கல்யாணோ ஆய்டுச்சா?
ஆ ஆய்டுச்சு நா டூடௌசண்ல பிளஸ் டூ
ஆ பசங்க
பசங்க வந்து பெரிய பைய எம் பி ஏ முடிச்சுட்டா
ட்டா அ சின்ன பைய எம் பி ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா சரி சரி சரி எனக் ரெண்டு பசங்க ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒர்த்தவங்க எய்ட்த் ஸ்டேண்டடு ஆ செர் செரிங்க பள்ளி எல்லா தொடங்கியாச்சு இப்பதா ஃப்ரீயா ஆகுனிங்களா என்னவோ ஆமா அதுவரிக்கும் அப்டியே அங்க போய்ட்டு இங்க போய்ட்டு ஊர் ஊரா சுத்திட்டு
அதா அதா
ஸ்கூல் தெறந்தாதா வீடு அடங்குறதா ருக் ரெண்டுமே ஆம்புள பையனாங்க இல்ல பொண்ணு ஒன்னு பையே ஒன்னு
ஆ பொண்ணு பெர்சு
சின்னவங்க
சின்னவங்க ஆ செர் செரிங்க
உங்ளுக்கு ரெண்டுமே பையனா
ஆ ரெண்டுமே பையன்தா ம்
இப்பதா ஆரம்ச்சிருக்காங்க என்ன இனிமேட்டுதா எல்லா எக்ஸாம்க்குலா வரு இத மாறி வே வேற எதாச்சும் பண்ணிட்ருக்கீங்களா? வேற எதுவு ஒர்க் பண்லங்க
ஆ
ஆ சர் சரிங்க
ம் என் இ சின்ன சின்ன வேல வாய்ப்புகள் இருந்தா ரொம்ப நல்லாருக்குங்க வீட்லருந்தே பண்ற மாறி இருந்தா
ஆமா நானு தேடிகிட்டுதா இருக்கே கெடச்சா நல்லாருக்கூ ஏனா இப்பதா இவ்ங் கூல் ஸ்டாட் ஆய்ருக்கு அதுக்கு முன்னாடிதா பண்ணிருக்கோ அதெல்லா முடிஞ்சிருச்சு வொர்க்லா அப்டிங்ளா ஆமா அதனால இப்ப இந்த லீவ்ல ரெண்டு வார ரெண்டு மாச்மா எங்யு எதுவு தேடல்ல இவுங்கள பாக்கறதுக்கே டைம் சரியாயி போய்டுச்சு அ கான்டட் பேசிஸ் க்கே இந்த மாறி வந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக் க்குங்க வீட்டுல இருந்தே பண்ற மாறியு குடும்பத்தையும் பத்துன்னு வேலையும் பண்ணிக் க்லா ஆமா
இது ஒரு நல்ல வாய்ப்பு இதுல வந்து நம்ம பேசுறது வந்து எப்டி இருக்குன்னா நம்ப நம்ப மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்க வருது
கேக்குது கேக்குது ஆமா தெரியாத ஒருன் அப்டியே ஒரு வாய்ப்பு வரனு வரா மாரி இருக்கு
ஆமா
ஆமா ம்
ம் இந்த மாரி தொடர்ந்து இருக்கர்து ரொம்ப நல்ல விஷயோ தாங்க சிலர் வந்து ப யப்பட்றாங்க இதுல இருந்து எதாவ்து விளைவுகள் எதாவ்து இது வருமோ அப்டினு சொல்லி
ம் ம் இல்ல அந்த மாரி எதுவு கெடையாது அப்டின்னு சொல்லி நெறைய பேர நா ஒர்க் பண்ண வச்சிருக்கே ம் எதாது படத்துக்கு போனீங்ளா
ம் படத்துக்கலா நா எதுவு போ மாட்டேங்க வீட்ல இருந்தே தா பாப்போ
ஆஹ் நீங்க எதாச்சு பொய்ட்டு வந்திங்ளா ஓ அந்த முன் அந்த சூர்யா நடிச்ச படோ வந்ததுல அது போய் பாத்துட்டு வந்தோ
ஓ கருப்பா கருப்பா தானேங்க
கருப்பன் ஆமா
ம் இந்த மே மாதோ லீவுக்கெல்லா எங்கேயு போகலயா வெளில
ஆ பொயிட்டு வந்தோ கோவில் தா நெறையா கோவில் தா பொயிட்டு வந்தோ ஆமா ராமேஸ்வரம்
அப்டிங்ளா
வரைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிதம்பரோ பொயிட்டு வந்தோ
அப்டிங்ளா கூட்டோ அதிகமா இருக்கு இல்லங்க இந்த மாரி
இல்ல எல்லாருமே வந்து ஏற்காடு ஊட் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கோ தானே போறாங்க
ஆ ஆமாம்
அப்பலா காலியாதா இருந்துது அந்த அளவுக்கு ஒன்னு
அப் அப்டிங்ளா ம்
எல்லாரு அந்த பக்கோ தா பிளான் பண்ணிருக்காங்ன்ற மாரி இருந்தது நியூஸ்லா அத பத்தி தா வந்துட்டே இருந்தது
ஆ ஆ முன்னாடி எல்லா மே மாத லீவ் வந்த அம்மா
அம்மம்மா வீடு மட்டு தாங்க போவோ எல்லாரு செலவே இல்லாத எடோ அங்கதா
அதுதா ஆனா இப்
ப அப்டி கெடையாது ம் அதா அ நம்ப நம்ப பசங்கள மேனேஜ் பண்ணாம இவங்க ஸ்கூல் போனதுகப்மா தொறத்ராங்க இது பகிர்ந்துகிறாங்க நாங்க ஒரு எடத் இந்த மாரி எடத்துக்கு பொயிருந்தோ அப்டின்னு சொல்லிட்டு ஆமா அதுதா கஷ்டமா இருக்கு புதுசா இருக்கு அவ்லோலா நம்ப கொழந்தையா இருக்கம் போதெல்லா இந்த மாரிலா எதுவு கெடையாது நீங்க சொன்ன மாதிரி பாட்டி தாத்தா வீட்டுக்கு போவோ அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ப பாட்டுக்கு வந்துருவோ இப்பதா எங்க போன அங்க போன இந்த ஊருக்கு போனே அந்த ஊருக்கு போனே அப்டின்றாங்க பதினாறு வயசு ஆகல எல்லா தனியாவே போறாங்க
நாயித்துகிழம வந்தாலுமே செரிங்க ரெண்டு நாள் லீவு் கெடச்சா எங்கயாது பொயிட்டு வரலா
அப்டின்ற ஒரு மனநெலமைல தா இருக்காங்க எல்லாருமே ஆனா அது ஏன்னுதா தெரில நம்ப வீட்லயே நம்ப பாட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாள் நல்லா ரெஸ் டு எடுக்கலா நல்லா தூங்கி எழுந்துக்கலாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்
இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சமையலே பண்ண கூடாது
சமையலே பண்ணக்க கூடாது அப்படிங்கற மாதிரி இருக்காங்க வெளியில சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுறாங்க அதிகமா ஆமா அதுவும் மாறிடுச்சு கரெக்டு தான்
அதுக்காண்டிதான இந்த எங்க பாத்தாலும் இப்ப பாஸ்புட் சென்டரு ம்ஹ் இந்த மாரி
இந்த மாரி
அதிகமா இருக்
அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா இந்த ரெண்டு மாசமா நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை வந்ததிலிருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்லா இருக்கற மாதிரி தோணுது
ம்ம் இல்லங்க விலவாசி ஏத்தி விட்ருக்காங்க
ஆஹ் ஆனா இந்த கேஸ் பிரச்சனால வெலவாசிய ஏத்தி வச்சிருக்காங்க ஆமா அதுக்கு பயந்துட்டு சில பேரு கொஞ்ச இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது இல்லனா அதுக்கு முன்னாடிலா நெறைய கடைகள் பாப்பேன் எக்கச்சக்கமா ஆஹ் சாப்பிடுற கடைகள் தான் நெறைய பாப்பேன் ரோடு கடைகள் நெறைய ஆனா இப்போ அதெல்லாம் கம்மியாயிருச்சு எங்காச்சும் இங்க பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் கிடைக்கிறது கஷ்டம்ங்க நான்வெஜ் நெறைய கிடைக்கு ஆமா எங்க போனாலும் வெஜிடேரியன் கடை கம்மியாயிருச்சு நான்வெஜ் தான் நெறைய அது எப்படி அவுங்களுக்கு கட்டுபடி ஆகுது நிஜமாவே அது ஃப்ரெஷ்ஷா தா விக்கிறாங்களா
அன்னை நீங்க வேற
அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல அதுல மட்டனும் சிக்கனும் தான் போடுறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் போடுறாங்களானே தெரிய மாட்டுங்குது கரெக்ட்டு தா ஆமா அது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்
அதான் அதுக்குதான நாங்களே அ சைவம் தான் நா அசைவம் பக்கம் நான் சாப்ட்ட நா சாப்பிடவே மாட்டேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
உம் உம் நாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மகாபலிபுரம் போனப்போ
நல்லதுதான் நினைப்ப நா இல்லங்கண்ணா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் கிடையாது அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது ஆஹ் ஆஹ் ஆஹ்
நா போன வாரம் நாங்க மகாபலிபுரம் போயிருந்தப்ப கூட எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க அ வெஜ்ஜி தான் போடுறாங்க ஆனா வாங்க சாப்பிடலாம் ஆனா
ஆனா அது நான்வெஜ் ஹோட்டலு நா வந்துட்டு சொ நா வந்து சொல்லிட்டேன் வேண்டா
ஏதாவது கொஞ்சமாவது கலப்படம் ஆயிருக்கும்
சேரி
உ அப்படின்ட்டு உம்
ம்ஹ் அது நம்ம நம்ப முடியாது அது ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டலா என்னனு அப்பதா நம்ம வந்து ஹண்ட்ரெட் ப்ரெஸண்ட் சொல்ல முடியாது இந்த மாதிரி இருக்கும் அப்டின்ட்டு
ஆமா இப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினாலுமே கலப்படம் ஆன மாரி தானேங்க
அதுவும் அவுங்க மீத வைக்கிற இதுதான் எல்லாமே பழகப்படுத்த ஆமா ஆமா நீங்க சாப்பிடுவீங்களாங்க அசைவம் ஆஹ் எங்க வீட்டுல எல்லாமே சாப்பிடுவாங்கங்க
உம் உம் சேரி சேரிங்கனா உம்
உம் ஹ் வேற என்ன நீங்க ஏதாவது புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு புத்தகம் வந்து ஏ பி ஜே அப்துல் கலாம் எழுதின புத்தகம் நெறைய படிப்பேன்
அப்படிங்களா சேரி சேரிங்க
க்க மாட்டேன் இந்த மாதிரி மாரல் ஸ்டோரினா படிப்போம் அவங்கவுங்க எழுதின பயோஃகிரப் பி அந்த மாதிரி படிப்பன்
உஹம் உம் இல்லங்க நான் வந்து எனக்கு பெரிய நாவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் படிக்க மாட்டேன் நானு சின் ன சின்ன கதைகளா இருக்கணும் இப்போ ஒரு பேஜ்ல முடியிற மாதிரி அந்த மாதிரி இருந்தா மட்டுந்தான் நான் படிப்
உடனே உங்களுக்கு முடிவு
ஆம்மா
நாங்க வந்து தெலுங்குங்க அதனால அதிகமா தெலுங்கு தெலுங்கு தான் படிப்பேன்
தெலுங்கு படிப்பீங்களா
ஆமா நாங்க இருக்கிறது ஆந்திர தான்
ஓ அப்டிங்களா
ஆம்மா
நாங்க தெலுங்குக்காரங்க தான் ஆனா எங்களுக்கு தெலுங்கு தெரியாது நல்ல பேர் கிட்ட நான் பேசிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க நாங்க தெலுங்குக்கார் தான் ஆனா எங்களுக் தெலுங்கு தெரியாதுன்றாங்க ஆனா இப்ப எங்க அப்பா அம்மால்லாம் பேசுவாங்க எங்க பாட்டி தாத்தால்லாம் பேசுவாங்க எங்க வீ எங்க வீட் வீட்டுக்கார் சைட்லயும் அவங்களோட பேரன்ஸ் அவங்க தாத்தா பாட்டில்லா பேசுறாங்க
ஆஹ் ஹ
தெரியாது அவருக்கும் தெரியாது ஆமா ஆனா ந ரொம்ப
இல்லைங்க இப்ப நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கிடைக்குதுன்னும் போது நம்ம கத்துக்கலால்ல
ஆமா கத்துக்கணும் கண்டிப்பா ஆனா அது சொல்லி தர அளவுக்கு யாருக்கும் பொருமல்ல நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் என் பிரரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசிருக்கேன் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்டியே பேச பேச பழகிடும் அப்டின் பட் ஆனா இப்போ ஒரு ஏஜுக்கு மேல நம்ம தப்பா பேசனா அவங்க தப்பு தப்பா புரிஞ்சு அப்டியெல்லா எதுவு கிடையாதுங்க அப்டியெல்லா எவும் கிடையாது இப்ப நாங்கள் ளா வந்து வெளிய தெலுங்கு வீட்ல தமிழ் தான் அதனால நாங்க இருக்கட்டோம் அப்படின்னு நாங்க தமிழ் தான் பேசுவோமே நம்ம மொழி நம்ம மறக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரி நீங்க எதுக்கு தெலுங்க விட்டீங்க ஆமா எனக்கு இப்போ அது வந்து சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து அத போக்கஸ் பண்ணிருக்கலாம் படிக்கிற வயசுல வந்து நம்மளுக்கு படிக்கிற லாங்குவேஜே பத்தாது சோ அது இப்ப வள வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப அதோட பீலிங் புரியுது
அங்க இது இந்த கைபேசி வந்ததுனால அஹ் எல்லாருக்குையுமே கேம்ஸ் இந்த
மே கேம்ஸு இந்தமாதி போயிட்ங்க அந்த காலத்துல நாங்க வந்து கைபேசி கிடையாது அதனால நாங்க என்னப் பண்ணுவோ அந்த மே மாதம் லீவ் வந்தாலே நாங்க தமிழ் அஹ் எழுத படிக்க கத்துகுட்டோம் ஆமா எனக்கும் தமிழ் கிடையாது ஏன்னா என நாங்க படிச்ச ஸ்கூல்ல தமிழ் கிடையாது அதனால அதேதான் எங்க தாத்தா வந் து எங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அவர் தான் எங்களுக்கு தமிழ் சொல்லி தருவாரு
உம் நாங்க இங்க படிக்கிறது எல்லாமே தெலுங்கு இங்
எல்லாமே தெலுங்கு இங்கிலீஷ் மட்டு தாங்க அதனால நாங்க அம்மா இந்த தமிழ் மறக்க கூடாதுன்னா அம்மா சொல்லி குடுப்பாங்க வீட்டுல ஓகே
அந்த மாரி நம்ம என் பசங்களுக்கு நெறைய பேர் சொன்னாங்க நீங்க தெலுங்கலயே பேசுங்க நம்ம இருக்
சுங்க நம்ம இருக்கறது ஆந்திரால அப்டின்னுவாங்க
நா வந்து சொல்லுவே இல்ல இப்ப எப்படி வெளிய போனா கண்டிப்பா தெலுங்குலதா பேசுனோ
ஆ பேசனோ அவுங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்க போறாங்க ஆமா
அதனால நம்ம எங்க வீட்ல கத்து குடுக்கற லாங்குவேஜ் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கு இப்ப ஒருத்தரு